ஹலோ
வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க
ஹலோ ஹலோ வணக்கம் தோழி கேக்குதுங்களா
கேக்குது கேக்குது எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ இன்னைக்கி என்ன தலைப்பு எத பத்தி பேச போறோ
சினிமா பேசலாமா
ஆ
நீங்க சொல்லுங்ளே கடைசியா என்ன படம் பாத்தீங்கோ
படோ அவ்ளோவா நா எதுவு ரொம்ப பாக்க மாட்டே சும்மா இந்த டிவில வர இந்த இத மட் டும்தா ரொம்ப அந்த அளவுக்கு சினிமா அது ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்காது ஆமா ஆனாலு இப்ப வந்து ஆ புடிச்ச பட இல்ல அந்த மாதிரி ரொம்ப சீரியஸா பாக்குற அளவுக்குல்லா அந்த அளவுக்கு பாக்க மாட்
ம் அ
னாலு வந்து இப்ப பாத்தீங்கன்னா நெறைய அ நம்ம என்ன சொல்றது சினி ஆக்டர்ஸ் தா இப்ப வந்து ஆக்ட் க்சுவலா சிஎம் ஆ வந்துருக்காரு அது சமயத்துல வந்து து அவுங்க வந்து ஆக்ட் பண்றதுல்லா ஓகே ஆனா அதுல எந்த அளவுக்கு அவுங்க கஷ்டப்படுறாங்க என்ன எஃபோர்ட் எடுத்து போடுறாங்கன்றது அந்த பேக்ரவுண்ட்ல்ல நமளுக்கு தெ ரியாது இல்லையா ஒரு ஸ்கீரின் பாக்கும் போது பாத்தா நம்ம ஜாலியா பாப் துருவோ சும்மா ஒரு அமௌண்ட கட்டி அப்டியே ஜாலியா பாத்துட்டு பேய்டுவோ ஆனா அவுங்க எந்த அளவுக்கு அவுங்க சஃபர் பண்றாங்க எந்த அளவுக்கு அவுங்க எஃபோர்ட் எடுத்துட்டு பண்றாங்க
ஆம்மா ஆம்மா ரொம்ப கஷ்ட தாஅது வந்து ஏன்னாக்கா ஒவ்வொரு சீனு வந்து நம்போ சீன காட்டி பேசிட்டு போயிறோ அவுங்க ஒவ்வொரு சீனு வந்து ஒரு கிட்டத்தட்ட இருவது வாட்டி முப் பது வாட்டி ட்ரயல் பார்த்து பண்ணுவாங்கோ அதெல்லா ரொம்ப கஷ்ட தா இப்போ லாஸ்டா நா வந்து சூர்யாது கருப்பு படம் போய்ருந்தே
ஓகே
ம் நல்லா இருந்தது அப்டியே எல்லார்க்கு சாமி வந்து ச்சி மொத்த பேருக்கு அப்டே ஃப்ரெண்ட் ரோல எல்லா ஆட்றாங்க அந்த கடசி பாட்டுக்கு கருப்பு பாட்டுக் நல்லா இந்துது ஃப்ரெண்டு நாங்கல்லா பேசிட்டு செரி போலா
ஓகே
போர் அடிக்கிதே எதாச்சு ஒரு படம் பாக்லா எப்பயாச்சி இப்டி சூரியா இந்த மாதிரி வி ஜய் அவுங்க படோ வரமோது போறதுண்டு செரி இதுக்கு போலான்ட்டு முடிவு பண்ணி போனோ நல்லா இந்துது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க போய்ட்டு வாங்கோ
அந்த மாரி ஆ ஆம் ஆமா அத் மாரி ஒரு சிலது வந்து ஃபேமிலி மூவிஸ் வந்துருக்கு அப்புறோ ஃப்ரெண்ஸ்ஸா பா க்றம் இப்ப உன்னோனு கூட அந்த எதோ குகைன் சொல்லி வருல்ல மஞ்ச
ஆ மஞ்சு மேல் பாய்ஸ் மஞ்சு மேல் பாய்ஸ் ஆ செம்ம மூவிப்பா ஆமா செம்ம மூவி
ஒரு ஃப்ரெண்டுக்காக அவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த ஃப்ரெண்டு உயிரோட இரு க்கனா இல்லயான் தெர்ல எல்லாருமே வந்து ஹோப் உட்டுட்டாங்க ஆஃபிசர்லருந்து போலீஸ் ஆமா
இது விடாம முயற்சி விடாம போயிட்டு இல்ல நா காப்பாத்துவன்ட்டு போயி எறங்கறாரு அதெல்லா உண்மையான ஃப்ரெண்ஷிப்லதா அங்க நடக்கு அது
ஆ ஆமா எல்லா ரேரு ரொம்ப ரேரு
ஆமா தான் உயிரே பணய வெச்சு போற்துன்னா அவ்ளோ பெரி விஷ்யோ இல்லேல்ல
நல்லா ஒரு இதுவா இருந்துச்சு அந்த மூவிஸெல்லா நல்லா ஃப்ரெண்ட்ஸு அதமாரி ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கற்து அப் புறோ சின்ன பசங்களுக்கு கிட்சுக்கு சம்பந்தப்பட்டது அந்த மாரி மூவிஸ்லா பாத்தாவே கொஞ்சோ நல்லா ஆசயா இருக்கு
ஆமாங்க தோழி எ பசங்ளுக்கெல்லா ரொம்போ புடிக்கு கு அதனாலியே ரொம்போ போர்ஸ் பண்ணி இப்போ இந்த கருப்பு படத்துக்கு வந்து நாங்க போற ஐடியாவே இல்ல
ஓ
ஆ இல்ல போயே ஆகணு போயே ஆகனுட்டு ரொம்ப போர்ஸ் பண்ணத்னாலா செரி போய் டு வர்லா அப்டின்ட்டு ஒரு சில படங் மட்டு சூஸ் பண்ணி போய்ட்டு வருவோ நாங்க செலக் பண்ட்டு ஆமா எல்லா பட்த்துக்குனாலாம் போக மாட்டோ ஒரு சிலது எல்லாருக்மே விருப்போ இந்த ரீவியூல எல்லா நல்லா இருக்கு அப்டின்னா போய்டுவோ அதனால கொஞ்சோ ஒ இன்ட்ரெஸ்ட் காட்டுவோதா படோன்னா எங்க வீட்ல கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் காட்டுவோ
அது மாதிரி இப்ப மா ம த சாதா தேட்டர்ல பாக்கர்துக்கு மால்ல பாக்கர்துக்குமே அவ்ளோ ஒரு டிஃப்ரன்ஸ் இருக்கு ஏனா மால்ல பாத்தீங்னா அ ரொம்ப எக்சஸா இருக்கு அதோட கொஞ்சோ எக்சசிவா கொஞ்சொ பே பண்ற மாரி வரு ஆனா தேட்ருலெல்லா பாத்தீங்னா ஏனா அங்க வந்து ஃபெசிலிட்டி கம்மியா இருக்கு வெறு ஒரு பாப்கானோ இல்ல ஜூஸ் அந்த மார்தா இருக்கு ஆனா இங்க இதுல மால் எல்லா பாத்தீங்ன்னா நெறைய ஒ எக்சஸ் ஃபெஸ்லிட்டிஸ் இருக்கில்லையா
ஐய்யோ ஃபோர் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரடுபா ம்
ஆமா ஆமா பெரிய அ சேஸ் செல்லாம் போட்டு நல்ல பெரிய ஸ்பேஸா இருக்கனால ஃப்ரீயா நல்லா எல்லாருமே வந்
ஓகேப்பா இருக்கப்பட்டவங்கோ மால் சூஸ் பண்ணி போயிர்றாங்கோ அப்ப இல்லாதப்பட்டவங்கோ தேட்டர்தான பாவொ ஒரு பாப் கான் ஐநூறு ரூபா குடுத்து வாங்க முடியுமா டிக்கெட் வாங்கி போறதே அவுங்க அவுங்களுக்கு கஸ் ஆமா சிலர் எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணுவாங்க கொஞ்ச இதே ராயலா ரிச்சா இருக்கவங்க அங்க போய் பாக்ணுன் விரும்புவாங்க சிலர் இல்ல நம்ளுக்கு இதுவே போதுன்டா வசதி அப்டின்றவங்க இப்ப எங்கூரு வர எல்லாம் பாத்தாக்கா இன்னு மால இதெல்லா எதுமே வரலப்பா அதனால நாங்க முடிஞ்ச வரைக் அ தேட்டர்லதா பாப்போ உங்க ஊர்லலா இருக்கா
ஆ இங்க இங்க மால்னா சிட்டிக்கு சிட்டி சைட்ல சிட்டிதா இருக்குறோ ஹலோ இருக்கு மால்ஸ்லா இங்க நெறைய எ மால்ஸ் கொஞ்சொ பக்கத்துல பக்கத்துல கொஞ்சொ இருக்கு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்க்கு சைட்லலா இருக்கு அதா அங்கெல்லா ரொம்ப க்ரௌடா இருக்கு சண்டே மட்டுமே நீங்க போனீங்கனாவே க்ரௌடா இருக்கு ஆக்சுவலா ஹாப்பிஸ் ஸீட்டுன்னு நீங்க கேள்விப்பட்ருக்கீங்களா
ஆ இல்லப்பா நானு அங்க அம்மா வீட்டுக் போனா அங்க போயிடுவோ மாலெல்லா போனுனா ஃப்ரெண்ட்ஸ் கூடொ
ஓ கே ஓ கே ஸ்ட்ரீடு ஹாப்பி ஹாப்பி ஸ்ட்ரீடுன்னே ஒண்ணு இருக்குது அது ஆக்சுவலா வீக் டே எண்ட்ஸ்ல சண்டேஸ்ல மட் ப்ப என்ன பண்ணுவாங்க எல்லா யங்ஸ்ட்டர்ஸு யூத்து எல்லாரும் ச சேந்து அந்த சாங் போட்டு ரோட்லே ஸ்ட்ரீட் ஃபுல்லா ஸ்ட்ரீட் ஃபுல்லா வந்து டான்ஸ் ஆடுவாங்க
ஜாலியா இருந்ததா எல்லா ம்
ஆ ந ப இதுல டி வில செய்தியில போடுவாங்க அது பாத்ருக்கறே மத்தபடி வந்து அங்கெல்லாம் போனதில்ல அங்க செம்ம க்ரௌடா இருக்கு ஃபுல்ல யங்ஸ்டர்ஸ்தா அந்த பாட்டு போட் து அது ஆட்றது அதெல்லா கொஞ்சொ நல்லாருக்கு போல
இதெல்லா எப்டி பண்றாங்க அந்த மாதிரி டைம்ல
அந்த மாதிரி வீ ஆமா எவ்ரி வீக் எஸ் எவ்ரி வீக் வந்து அது மாரி நடத்துறாங்க கண்டக்ட் பண்றாங்க பாட்டுப் அது எதுக்குனா ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீஸ் ரிலீஸ் பண்றதுக்கா மன உளச்சலா இருக்குமோ
பணம் கட்டி போனுமா ஃப்ரீ
ஆ அதெல்லா எது இல்லல்ல சும்மா எல்லா அந்த ஸ்ட்ரீட்ல வந்து இருப்பாங்க அந்த ஹாப்பிஸ் சீட் அது ஸ்ட்ரீட் ஃபுல்லா எல்லா கூட்டமாருக்கு எலா பா போடுற பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க
ஆ ஆ செமையா போகுமே அப்போ நல்லா இருக்குமே ஜாலியா ம்
ஆமா
நெறைய இந்த மாதிரி காலேஸ் ஸ்டூடெண்ட்ஸு யங்ஸ்டர்ஸ்தா அந்த மாரி இது பண்ணாங்க நம்ளுக்கெல்லா எங்க வீடு டைமு கெடைக்றதே பெரிய விஷயொ இல்லையாப்பா அத்னால ஆ நம்ளுக்குன்ட்டு டைம் ஒதுக்குறதே நம்போ ரொம்பொ கம்மிதா அதனால வந்து நீங்க எப்டி இப்ப கால்ல சாப்டீங்ளா பிரேக் ஃபாஸ்ட்டு
ஆ காலைல சாப்ட்டாச்சு காலைல சாப்ட்டு ஒர்க்கு எல்லா முடிச்சி இன்னைக்கி அட தோச
ம் நீங் ஒர்க் பண்றீங்களாப்பா
இல்ல இல்ல
ம் ம்
ஆனா வீட்டு வேலயே பாத்தீங்கனா நம்ளுக்கு கரெக்டாருக்கு இல்லையா
சொல்றன் நம்மளுக்கான டைம் ஒதுக்கணும்ன்றதே ரொம்ப பெரிய விஷயந்தா எல்லாருக்கு நாஸ்டா பண்றது அதுக்கப்றோ லன்ச் ரெடி பண்றது மதிய சாப்பாடு இப்டியே
ஆமா ஆபீஸ்ல இருக்கவங்க கூட வீக்கெண்ட்ல லீவ் இருக்கு நம்மளுக் வீக் கென்டு கூட இருக்காது
அது அன்னைக்குதா ரொம்ப செம வேலயே ஞாயித்துகெழம வந்தாதா மீதினாள் கூட எப்டியோ போயிடு
எல்லா நாளு
ஆமா நெறைய அப்டியே போவு நாள் ஃபுல்லா போற மாரி இருக்கு
அந்த மத்தியான நேரத்துல ஒரு ஒரு ஒரு ஒன்னார் டூ அவர் கொஞ்சோ அந்த சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கு கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு அப்றோ திருப்பி சிக்ஸ் ஓ கிளாக்லிருந்து காபி போட்றது அப்றம் நைட்ல டிபன் செய்றது அப்டியே ரெகுலரா போய்டு
எனக்கூட அதேதாம்ப்பா ம இந்த மதியத்துல கொஞ்ச ஒன்னவர் டூ அவர்ஸு கொஞ்ச ரெஸ்ட் கெடைக்கு அதுக்கப்றோ அப்டியே ரெகுலரா திரும்பியு நார்மலா காஃபி போட்றது பாத்ரோ கழுவுறது திருப்பி நைட்டுக்கு என்ன சப்பாத்திதானே
வெளில போனோ இல்ல டூர் மாரி போனா கொஞ்ச ஓரளவுக்கு ஃப்ரீயாருக்கு வீட்ல இருந்தா மட்டுந்தா நம்ளுக்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸும் ஒர்க் இருக்கு
ஆமா எங்க வீட்டுக்காரு தோச இதெல்லா நைட்டு சாப்டவே மாட்டாரு கம்பல் சரி சப்பாத்தி பண்ணிர்ணு சப்பாத்தி பண்னோனா அதுக்கு ஒரு கிரேவி இப்ப அது என்னாகுதுன்னா லேட்டாயி இழுக்கு கடுப்பாயிடு எனக்கு சப்பாத்தி கேட்டாவே சரி என்ன பண்ணுறது அவருக் புடிக்குமேன்றதுக்காக ரெடி பண்ணி அதுவே அப்டியே போய்டு டைமு ஒம்பது பத்து மணி அதுக்கு மேல அவுங்க சாப்டதெல்லா எடுத்து வச்சு ரெடி பண்றது சரியா இருக்கு அதனால இப்ப ஸ்கூல் வேற லீவ்ல இருக் றனால அப்டியே தெனமு வேலயே கரெக்ட்டா இருக்குப்பா கொஞ்ச ஸ்கூல் ஸ்டாட் ஆனாலாச்சு ஆ பசங்க நம்ம சீக்கிரமா அனுப்பி விட்ருவோ காலைல ஏதோ ஒண்ணு அப்டியே வேல டக்குன்னு ச்சிலா ஒரு பதினொன்னு பன்னெண்டுக்கெல்லா ஆ சமையல் காலைலே முடிச்சிருவோ இப்ப ஸ்கூல் லீவ்ல இருக்கறதுனால லேட்டா சமயல் ஆரம்பிக்குது நாள் ஃபுல்லா வேல போது மாரியே இருக்கு பசங்கலா இப்பதா எந்திரு சாங்கோ இதுக்கு மேலதா பிரேக்ஃ பஸ்ட் சாப்றாங்கோ இதுக்கப்றோ அப்றமா ங்க லஞ்ச்ச சாப்ட்டு நா ரெடி பண்ணி அவங்க சாப்ட்டு அடியே நாள் ஃபுல்லா வேல போது
கரெக்ட் ஆமா
லஞ்ச் எல்லா ரெடி பண்டீங்களா நீங்கோ
லன்ச்சு என்னருக்கு லன்ச் பெரியா இதுல சம்மர் என்றனால வெறு கேர்ட் ரைஸ் தா இருக்கு தொட்டுக்க மட்டு ஒரு கூட்டு பொரியலு இல்ல கீர அந்த மாரி ஏதாவது செய்ரின்னா வெயில் டைம்ல வந்து நம்ளுக்கு காரமாவு சாப்ட கூடாது ரொம்ப அப்டே குடல்லல்லா எரியு அதே மாதிரி செரிக்காது ம் வயசானவங்ளா இருந்தா அதனால தைய்ர் சாதன்னா கொஞ்சோ ஓகே கொஞ்ச ஓரளவுக் டெய்ஜசன் சீக்கிரமா ஆயிடு அதனால அத சூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி சம்மருக்கு அப்பறமா தா கொஞ்சோ கொஞ்சமா அப்டியே ஏதாது குழம்பு அது இதுன்னு பண்ண முடியு
ம் நெறைய பேர் கேட்டா அப்டியே ரெண்டு கூட்டு ரெண்டு பொரியலு ரச காரக்குழம்பு எவ்வளவு மெனு சொல்லுவாங்க அய்யய்யோ இவ்வளவு நீங்க செஞ்சு முடிகிறீங்களா அப்டின்ட்டு கேட்டுட்டு இருந்தே நானு
டெய்லில்லா எப்டி செய்ய முடியு அய்யயோ ரிலேட்டிவ்ஸ் கெஸ்ட்டு
சொல்றாங்களனு தெரியல அது ஆனா பெரிய லிஸ்டா சொல்றாங்க
ஆ
அவ்வளவு செய்வாங்களன்றதுதா டவுட்
ஆமா ஆமா
ஏனா நம்மளுக்கு ஒண்ணு ரெண்டு செய்யிரதுக்குள்ளே தள்ளுது ஒரு பொரியலு ஒரு குழம்பு இது சாதாரணமா சாத இப்புடி செய்யரதுக்குள்ளயே இத ஆயிடுது அவங்க எப்டி செய்யறங்கனு தெர் தெரியல சில பேரு செய்யாங்க ரெகுலர் இது செய்யறாங்க போல எடுக்குறோங்களு இருக்காங்கப்பா ஒரு நாளைக்கு ரெண்டு பொரியலு ரச சாத இப்புடி எடுக்கறவங்களு இருக்காங்க டயட் ஃபாலோ பண்றவங்களா
எப்டி வேலை செய்யறவங்க வருவாங்களா இருக்கு குக்கு வந்து யாராவது காய்கறி நறுக்கி நறுக்கி கொடுப்பாங்களா இருக்கு அந்த மாரி இருந்தா நம்மளுக்கு வாக்கு ஃப்ரீ தானே
ம் ஆமா
ஆனா என்ன ஒண்ணுன்னா முந்த நாளே வந்து நம்ம என்ன ஒரு எது அந்த வெஜிடபிள் செய்ய போறோமோ காய்கறிகள் செய்ய போறோமோ அதுக்கு முந்த நாளே வந்து நம்ம கட் பண்ணி ஒரு ஜிப்லாக் கவர்லயோ இல்ல ஒரு பாக்ஸ் பாக்ஸ்லயே போட்டு வச்சுட்டோனா நல்லா இருக்கு உங்களோட பேசுன இந்த உரையாடலுக்கு நன்றி அடுத்ததுல பாப்போ
நன்றி நன்றி தோழி